அலோ ஹாய் என்ன பண்றீங்க
சாப்னாச்சி படுத்தாச்சு நீங்க
ஒ சாப்ட்டு படுத்தச்சா நா இன்னு சாப்ட்டு படுக்ல இங்க கரண்ட் வேர இல்லயா
அப்டியா
ஆமா அத்னால தூக்கு வர மாட்டேங்கிது
ஓ எங்க ஊர்ல எல்லா அந்த ப்ராப்ளம்லா இல்ல கரண்டு போர ப்ராப்ளம்லா
அமா இங்க அடிக்கடி கரண்ட்டு போது
அப்புடியா ஏ என்னாச்சு
என்னாச்சோ தெரிய்ல
ஐயோ பிள்ளைங்கல்லா சாப்ட்டாங்ளா
ஆ சாப்ட்டா ஆனா இன்னு தூங்கல வீடு கட்டிட்டு இருக்காரு இப்ப தா
ஓஹோ செரி செரி செரி என்ன சாப்பாடு நைட்டு
இது சப்பாத்தி பன்னீர்
ஓ இங்க வந்து சாம்பார் தோச
சேரி சேரி சேரி ஓகே ஓகே
ம் மா
பிள்ளைங்கல்லா தூங்கியாச்சா
எல்லாரு தூங்கி தூங்க படுத் தாச்சு இன்னனு தூங்கல ஆமா ஆமா
இவ்ள சேரி சேரி ஓகே ஸ் நாளக்கி என்ன சமைக்கிலான் ப்ளான் பண்ணிர்க்கீங்க
நாளக் ஃப்ரை டே ல எப்டியு நான்வெஜ்ஜி தா
அ புள்ளைங்களுக்கு
யார்க்கு அவங்ள்க்கா அவங்கள்க்கு ஏதாது ஒ ஒன் பாட் ரைஸ் தான பையனுக்கு
புரில
ஒன் பாட் ரைஸ் தானே ஏதாது வெஜ்ஜு வெஜ் ரைஸ் மாதுரி ஏதாது பண்ணி குடுத்துரணு
சேரி சேரி சேரி சேரி ஓகே வேல முடிஞ்சு தானே
ஆமா ஏதாது ஒன்னு பண்ணிட்டு
நாளைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால மட்டன் சிக்கன் பீஃப்
ஆமா ஏதாது நீங்க என்ன ஸ்பெஷல் நாளைக்கு
இங்க நாளைக்கு காலைல ஒர்க்க்கு போறனால பிரிஞ்சி சாதோ மாதிரி செஞ்சுட்டு
உம்
ஆளுக்கு ஒரு முட்டய அவுச்சு டப்பால வச்சு மூடிட வேண்டிய தா
ஓ ஓகே ஓகே
காலைலைக்கு சாலட் ஊற வச்சிருக்க
ஓ
கானெல்லா போட்டு அது முடிஞ்சுரு அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு பதினோரு மணி க்கே அது ஓவராயிரு
ஆ
ஆமா ஆமா
இப்ப அதுதா பெரிய தொல்லயாவே இருக்கு சாப்பாடு அதாவது இது என்னது லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் கூ ட முடிஞ்சது இந்த ஸ்நாக்ஸ்ஸு ரெடி பண்றது இருக்கு பாத்தீங்களா ஐய்யய்யயோ அது பெரிய தலவலியா இருக்கு
இவனுக்கு மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் தா என்ன ஏதாது ஒரு பழோ வெட்டி உள்ள வை டப்பாக்குள்ள
அதுமே போர் அடிச்சுரூல ஒரு கட்டத்துக்கு மேல ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஓகே குட் அது குட் குட் ஃபார் ஹெல்த்து தா
அதா ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு நம்ம இந்த இதெல்லா இருக்கே சீட்லா அத ஒரு கொஞ்சமா போட்டுவுட்ருவே ஒரு கை அளவுக்கு உம்
உம் அதுவு நல்ல அதுவு சாப்டுவாங்க
உம் என்ன பண்றது எதுனா சும்மா குடுத்தாகணு‌ல மணி எத்தன மணிக்கு முழிப்பீங்க
நம்ம நம்ம ஃபைவ் தேர்ட்டி
ஃபைவ் தேர்டி ஓகே ஓகே நா ஃபைவ்
அப்டியா
ம் ஃபைவ் ஓ கிளாக் முழிச்சாலுமே டைமு பத்த மாட்டேது பதா போய்ட்டு கொஞ்சோ ப்ரேயரெல்லா முடிச்சிட்டு கிச்சனுக்குள்ள வரதுக்குள்ள மணி அஞ்சே முக்கால் ஆய் து
ஆ ஹா சேரி சேரி
அதுக்கப்றோ சோத்த போடு அத போடு இத போடுனு கிச்சனே தடா புடா தா
ஆமா அது உண்மதா எல்லார் வீட்லயு அதா‌அந்த ஒம்போது மணி வரைக்கூ கிச்சன் நம்ம அதாலையும் பார்கக்கவே முடியாது கண ரோ கோ கொடூரமா தா இருக்கும் எல்லாரு வீட் ட்லாயுமே அதுக்கப்ரோ நம்ம அத கிளீன் பண்ணி ட்டு அந்த ஃபேன தட்டிட்டு உட்காரும் போது இருக்குற சுக இருக்கே
உஹம்
அவ்லோ இன்பமா இருக்கும்
சமைக்கிறதா பெரியட்டா யாருனாச்சும் சமைச்சு தந்தா உகாந்து சாப்பிட்டோமா
உம் அதெல்லா அம்மா வீட்டு்லதான்
அது வந்து சுட்டு போட்டாலும் இங்க வராது சும்மக்குன்னு சொல்லி பங்க பேருக்கு ஜாயின்் ஃபமிலி அப்படின்னனா ஒன்னு இல்ல அங்க
ஆனா சில வீட்டுல ஹெல்ப் பண்ணதான செய்வாங்க எங்க வீட்டல எல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க
அது வந்து எல்லாரு வீட்டுலயும் சொல்ல முடியாது இப்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எல்லாரதா அது எங்கேயாவது ஒரு அ வேப்ப மர மரத்துல ஒரு
ஆமா அதேதா அதேதா எல்லாரு வீட்டுலயும் இல்ல ஆனா சில வீட்டு்ல அந்த மாரி ஹெல்ப் பண்றவங்க இருக்காங்க அந்த ஈகோ இல்லாம பாத்து பழகி
ம் செரி நம்ம பிள்ளதான நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ள அப்டின்ட்டு ம் எங்கெலா ம் சூப்பர் சூப்பர் இங்க வந்துட்டு நீ பண்றியா எத்தன காலைல வாசிங் மிஷின்ல்ல துணி போட்டாலு அது நைட்டு பத்து மணி ஆனாலு நம்மதா போடணு
அப்டியா எங்க வீட்லெல்லா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருக்கு அது கெடைக்கணு
ஆமா எந்த இதுமே இல்லாம இருந்து இல்லாத மாரி மாரி இருக்கல்ல
ஆமா
சுத்த ஜீரோ எத்தன மணி ஆனாலு நம்மதா சரி போனு காலைலயே வேலைக்கு
அவுங்க ஹஸ்பண்ட் கூடதா இருக்காங்களா ஃபாரின்னா
அவங்களு எது சொல்ல மாட்டாங்க
இல்லல்ல அவுங்க ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கேக்குற
ஆ அவுங்க பண்ணுவாங்க இப்ப நா சீக்கிரம் போயிட்ட அப்டின்னா பாத்திரோ எல்லா கடந்துச்சுன்னா கழுவிப்போட்டு போயிடுவாங்க
பின்ன என்ன அதுதான வேணு நமக்கு
ஆஹ அது வந்து எல்லா டேஸும் நமக்கு கெடைக்காதல்ல இப்ப அவுங்க வாரத்துல ஒரு நாளு கொஞ்சோ லேட்டா போலா செஞ்சு குடுத்துட்டு போவாங்க
ஆமா அதுவு கரெக்ட்தா நாங்க ஆபீஸ் போவாங்க வேலைக்கு போவாங்க அப்டிங்கும்போது அவுங்களுக்கு டைம் வேணுல்ல
ஆமா எல்லா ஒர்க்கு கரெக்ட்டா எட்டரைக்கு பஞ்ச்சா எனக்கு எட்டு மணி பஞ்ச்சு அதனால ஷார்ப்பா போய் ஆகணு ஆ ஆன கொஞ்சோ கஷ்டமா இருக்கு போறதுக்கு அப்றோ வீட்டுக்கு வந்து அந்த சாயங்காலோ அந்த கிச்சன பா த்தா என்னடா இது அப்டின்ற மாரி இருக்கு
ஆமா அது கரெக்ட்டுதா ஒர்க் பண்றவங்கனாலே அதுல ஒரு
ரொட்டீன் லைஃப் இதுதா வரது பா த்திரங்கள் கழுவறது துணிகாய போடறது வீட்ட பெருக்கறது ஆனா சேர்ல துணி சேர்ந்துட்டே போவு மரோ செடி வெச்சா வளர்ந்துட்டே போவுல்ல அது மாரி சேர் வளர்ந்துட்டே இருக்கு
அது எல்லார் வீட்லயுமே அப்டிதா அது நெறயா இது கூட வந்துச்சுல்ல எல்லார் வீட்லயுமே ஒரு சேர் இருக்கு அந்த சேர் அதுல துணிதா இருக்குனு அது வந்து ஒலகத்துல எல்லார் வீட்லயுமே அந்த மாரிதா
எப்புமே அந்த நெறஞ்சாப்புல இருக்கு
இருக்கு ஆனா செல வீட்ல வந்து அப்பப்போ ம்
ஆனா எங்க அம்மா அப்டிதா வீட் ல இருக்கும்போது அவுங்க அவுங்க துணி அந்தந்தன்னைக்கு மடிச்சு துணி சேக்க மாட்டாங்க அப்பப்போ மடிச்சு அப்பப்போ ரெகுலரா ஃபாலோ பண்ணிருவாங்க
ஆ
நா மோஸ்ட்லி நா போடுற ட்ரெஸ் வந்து ஒன் வீக் இப்போ சாட்டர்டே ஈவ்னிங் ஊற வெச்சு தொவச்சு போடுற மாரி அந்த மாரி ஏனா என்னோட டிரெஸ்ல தெரி இன்னு ஒரு சிலது சாயமெல்லா போகுமா
ஆமாமா
ம் அதனால அவுங்களோட ட்ரெஸ்ஸோட போடறது
லேடீஸ் லேலீஸ் லேடிஸ்ஸோட டிரெஸ்ஸே அப்டிதான
ஆ அதனால செரி நம்ம ஆபீஸ் யூஸ் தான அப்டின்னு சொல்ட்டு
அதுவு ஆ ஜென்ஸோட இதுல போடவு முடியாது அவுங்க இதுல எதாவது கறப்பட்டு சுனா அவ்ளோதா அதயு திருப்பி நம்மதா வாஷ் பண்ணணு
அப்ப தெருவுல உள்ள நாய் வுட்டுல வந்த மாரி
அதான அது நமக்கு இன்னு இன்னு இருக்கற வேலேல எக்ஸ்ட்ரா வேலயாய்ரு
ஆ ஆமா ஆமா ஆமா அதனால எதுக்கு வம்பு ரிஸ்க் எடுக்காம நம்மளே வந்தந் அன்னிக்கி போட்டுறு அதனால கொஞ்சோ அதுப்றோ அத அயன் பண்ணி வைக்கணு அதுதா பெரிய வேலயா இருக்கு ஷால் எது பேண்ட் எது தேடி அது மூணு மூணா சேத்து வெக்கணு
ஆமா ஆமா
போதுபோதுனு ஆய்டுது என்ன பண்றது ம்
எல்லாரோட லைஃப் அப்டிதா போய்ட்ருக்கு
ஏதோ ஒரு ஃபாஸ்ட்டா போது
ஃபாஸ்டா போகுது ஆமா உண் உ நெஜமாவே இப்ப அப்டிதா இருக்கு இப்பதா வெள்ளிக்கிழம வந்த மாரி இருந்தது அடுத்த வெள்ளி வந்துச்சு திங்கள் வந்துச்சு
ம்
இப்பதான நியூ யர் வந்த மாரி இருந்தது அதுக்குள்ள ஜூன் வந்தாச்சு ஆமா
மந்த் போய்சுனா முடிஞ்சது டொண்டி டொண்டி சிக்
முடிஞ்சிரு ஆமா அவ்ளோ ஸ்பீடா தா போகுது எதுக்கு இவ்ளோ ஸ்பீடா போகுதுன்னே தெரியல
ஆனா நம்ம அப்டியேத்தா இருக்கோ ஒன்னு வளர மாரி இல்ல
வளர்ந்தவங் வளர்ந்தவங்க வளர்ந்துட்டே தா இருக்காங்க அப்டி இருந்தவங்க இருந்து இதா இருக்காங்க அது எப்டின் தா தெரிய மாட்டேங்குது மாற்றங்கள் நெஜமாக இல்ல வளந்தவ்ங்க அவுங்க மேல மேல மேல மேல வளந்து ட்டுதா போறாங்க இருந்தவ்ங்க அப்டிதா இருக்காங்க அது எப்டிங்கிறது புரிய மாட்
ஆ நேர் பட் இருந்தாலு நம்மளோட அதிகமாதா அவுங்கல்லா செலவெல்லா பண்றாங்க
அவுங்கதா செலவழிப்பாங்க அவுங்க கையில எப்டி காசு வருதுனுதா தெரியல
அதுதா எப்டின்றத் தெர்ல நம்மோ வந்துட்டு சே இந்த மாசோ இல்லனா அடுத் த்து மாசோ எதுக்காச்சு யூஸ் ஆவுமே அப்டி சொல்லி ஒரு மாச த்த ஓட்றோ ஆமா இந்த மாசோ செரி இல்லயே அப்டின் பாத் தா அடுத்த மாசோ அப்பத்தா வாஷிங் மிஷின் தண்ணி அப்டியே வடியு
ஃப்ரிட்ஜில தண்ணி வடியு ஃப்ரிட்ஜில வந்து அந்த கூலிங்கே இருக்காது
டிவி அப்ப தா ப்ளக் ப்ளக்னு அடிப்பாங்க
ஆமா இண்டெக்ஷன் ஒர்க் ஆகாம போகு கேஸ் ஸ்டவ் ஃபிராப் லம்மாவு மொபைல் அப்ப பாத்து பத்து தடவ கீழ விழு
ஆம்மா எல்லா கழுதயு அப்பதா நடக்கு
ப்ரச்சன அப்பதா நடக்கும்
நம்ம மனசுல நெனச்சிர கூடாது பரவால்ல இந்த மாசோ கொஞ்சோ ஏதோ சேத்து வெக்கணு அப்படின்னு நெனச்சுட்டா போச்சு முடிஞ்சு
அப்பதா பசங்ளுக் ஏதா உடம்செரிலயமா ஆகு
அது வந்து சொல்லவே வேணா அவுங்ளுக்கு வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருதடவ ஒரு மாசத்துக்கு ஒருதடவ அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கறது
ஆமா அது நடந்துட்டேதா இருக்கு
அது கொஞ்சோ பாக்குற அழகா இருக்குற மார்ருப்பாங்க பரவாயில்லயே கொஞ்சோ பையனுக்கிப்போ ஒடம்பு வெச்ச மாதிரி இருக்கே அப்டினு முடிஞ்சுபோச்சு அந்த மாரி
நம்ம அப்டி நெனைக்கவே கூடாது நெனச்சுட்டாலே வந்துரும் அதுவு இப்ப சீசன் டைம் வேற எந்த பசங்ளுக்கு எப் போ என்ன ஆகுனே சொல்ல முடியாது நம்ம எல்லாமே ரெடியா தான் இருக்கணும்
சேரி சீக்கிரம் படுங்க காலையில பாப்போம் சரிங்களா பாத்துக்கோங்க வைக்கிரே பாய்